நண்பா மாலை வணக் நண்பா எப்டி இருக்கிங்க நல்லா இருக்கிங்ளா சாப்ட்டிங்ளா வீட்ல என்ன பண்றாங்க
நாங்க சும்மாதா நண்பா டி வி பாத்துட்ருக்கற நண்பா வீட்ல எல்லாரு பாத்திங்னா மனைவி பாத்திங்னா கீரை அரிஞ்சிட்டு இருக்காங்க சும்மா ஒரு பொரியல் மாரி பண்லானு
பரவால்ல பரவால்லங்க செரிங்க அப்ப நைட்டு கீரை பொரியலுங்ளா நைட்டு இல்ல இப்ப ஈவினிங் சாப்டதானா செரி செரி பரவால்ல பரவால்லங்க எப்டிங்க கீரைனா எந்த மாரி கீரைங்க
நாங்க முருங்க்கீர தா பண்ணிட்ருக்கோ முருங்க்கீர பாத்திங்னா தெரியும்ல உங்ளுக்கு முருங்க்கீர
எனக் தெரியுங் தெரியுங் தெரியுங் பாத்துருக்கே
ஏனா முருங் அ ஆமாங்க அது அவ்ளோ பெனிஃபிட்டுங்க உங்க வீட்ல இருந்ச்னா ரெகுலரா டெய்லியு கூட சூப் வெச்சு
இல்ல டெய்லியுலா சாப்ட கூடாது ஆ தெரியுங்ளா தெரியாதுங்ளா சூப்புமே அந்த அளவுக்கு தாங்க டெய்லிம்லா வெச்சு குடிக்க கூடாதுங்க வாரத்துக்கு மூணு நாள் நாலு நாள் வேனா குடிக்கலாங்க தொடர்ந்து குடிக்கவு குடாதுங்
நாங்க அப்டி இல்லைங்க டெய்லியுமே பாத்திங்னா சூப் குடிப்போ ஒரு நா விட்டு ஒரு நாளு அது எங்ளுக்கு பிரச்சனை இல்லிங்க அதுல பெனிஃபிட் நெறைய இருக்கு அதே பாத்தினா அகத்தி அகத்தி கீரையில பாத்திங்னா உங்ளுக்கு அதுல எல்லா பெனிஃபிட் இருக்குங்க
பரவால்ல பரவால்லங்க நல்லதுங்க எப்டியோ கீர அதிகமா சாப் டுவிங்க கீரை வகைகள் அதிகமா சாப்ட்டா ஒடம்புக்கு நல்லதுதான நீங்க சாப்டுவிங்கன் நெனைக்கறே சாப்பிட்ரது நல்லதாங் ம் சேரிங்க
போறிங்ளா
இன்னைக்கு வெளிய எங்கயு போலிங்க பெருசா அப்பறந்தா வெளிய போலாமான்ட்ருக்கறங்க நீங்க எல்லா எங்க வெளில போய்ட்டு வன்ட்டிங்ளா
நானு இல்ல இல்லங்க நானு வெளியே போலானுதாங்க இருந்தே இங்க பாத்தீங்னா மழ பேஞ்சது காலேர்ந்து பேஞ்சுட்டேருக்கு மழைக்குள்ள யார் போறது சொல்லிட்டு மழ நின்னதுக்கப்புற தாங்க போகணு
பரவால பரவால நல்லதுங்க அப்புற இப்ப நண்பர்கள்ல்லா உங்ளுக்குள்ள அ வெளியெல்லா போ போறதுக்குலா ஆளுங்கல்லா இருக்குங்களா
இருக் இருக்காங்க இருக்காங்க இன்னிக்கி ஒரு நண்பர் பாத்தீங்னா இன்னிக்கி வேலைக் கே போல இன்னைக்கு அவர் வீட்ல தா இருப்பாரு போல எனக்கு கால் பண்ணிட்டே இருக்கிறாரு நான்தா எடுக்கலைங்க அவர்க்கு அவுர் கால
சேர் செரிங்க ஆனா நீங்க வீட்லதா இருக்கீங்கனு அவுங்ளுக் தெரியுங்களா
தெரியு தெரியுங்க வீட்ல இருக்குன்ல்லா சொல்லிட்டேங்க வேலைய உட்டதுதா ரிசைன் பண்ணிட்டேங்கன் சொல்லிட்டே எல்லாத் டு ஓப்பனா
சேரிங்க
இல்லல எனக்கு ஒரு ப்ரச்சன இல்லல்லைங்க ஏனா யாருமே எனக்கு ஒரூபா குடுக்குறது இல்லல்லலைங்க
கண்டிப்பாங் கண்டிப்பாங்க அதென்னுமோ உண்மதாங்க ஆனா நீங்க வேலைக்கு போகாது வேலைக்கு போலேன் சொல்லிருக்கீங்க ஆனா அவுங்க வந்து உங்குளுக் அட்வைஸ் பண்றது இந்த மாரி இருக்காதே அந்த மாரி இருக்காதே அந்த மாரி அவங்கல்லா பண்ற மாட்டாங்களா பண்ணுவாங்களா
பண்ணுவாங்க பண்ணுவாங்க பண்றப்ப நா அப்டே சிரிச்சுக்கிட்டேருப்பேனுங்க ஏனா எப்பமே உங்குளுக் வந்து கேட்டுட்டேருப் வ நெனைக்க முடியாதுல்லங்க ஒரு நாள் அவனூ மேல வந்துட்டு அவனுக்கு அவனுக்கு திருப்பி அட்வைஸ் பண்ணனா யாராலு தாங் ங் முடியாதுல்லங்க
ஆமாங்க அது உண்ம தாங்க இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க கேங்க்ல எத்தன பேர் ருப்பாங்க சுமார்
எங் கேங்கல மொத்தோம் நாலு பேர் தாங்க இருக்கிறோ இப்ப அதுலே ஒருத்தரு பாத்தீங்னா ஒரு ஐ டி ஊழியரா இவ் பணிபுரிஞ்சிட்டுக்காரு ஒரு பாத்தீங்னா தே ம தே நுப்பத்தி ஐந்தாயிரோம் பாத்தீங்னா ஆ வருமானோ ஏ வ வந்துட்ருக்கு அவருக்கு அவரு பாத்தீங்னா சொல்லுவாரு நா மட்டு வாங்குறே நீங்களு என்ன மாரியே பெருசா வாங்கடானு அவரு வாங்கறது இது நுப்பத்தஞ்சாயிரோ மத்தவங்க பரிதாப் இல்லைங்க அவரு ஐ டி ஊழியர் சொன்னல்லங்க
ஆமாங்க
அவரு பாத்தீன் நுப்பத்தைந்தாயிரோ வருமான ஈட்டிட்ருக்காரு மாசோ அவர் சொல்லுவாரு ஒரு மாரி நீங்ளூ என்ன மாரி வர வேண்டியதாண்டா சந்தோஷடா நீங்ளு என்ன மாரி நுப்பத்தஞ்சாயிர் யரோ வாங்குனீங்கன்னான் சொல்லுவாரு நுப்பத்தஞ்சாயிரூவாவே அவரு பெருசா பாக்குறாரு
ஆமாங்க ஒவ்வொருத்த
அப்ப நீங்ளு என்ன மாரி வர வேண்டியதான் னுங்கறப்ப ஒரு மாரி இருக்குமுலுங்க மத்தவங்களுக்கு
கண்டிப்பா கண்டிப்பாங்க அது இருக்குங்க ப வந்து ஒவ்வொரு குடும் சூழ்நிலையூ ஒவ்வொர் மாரி இருக்கூங்க அத அதது நெனைச்சுக்கூட அவருக்கு அந்த முப்பத்ரூவா முப்பத்தஞ்சுரூவா சம்ப்ளோ கூட அவருக்கு பெருசா தெரியலங்க ஆ சில பேருக்கு பாத்தீங்னா ஆ செ அந்த சம்ப்ளோ வந்து ஓ கொஞ்ச குறைவாக தெரியலா ஒவ்வொருதுங்க ஒவ்வொரு மாரிங்க இப்ப இவரு வந்து இந்த மாரி சொல்லிருக்கா சொல்லிருக்கீங்க மத்த மூணு பேரு வேற என்ன சொல்லுவாங்க உங்கட்ட
தெரியில் மத்த மூணு பேர்லா மத்தபடில்லா எதுவு கேக்குறதில்லிங்க ஆனா எப்படி சில ஒருத்தரு சொல்லுவாருங்க ஒருத்தரு அப்ற ஹரிஅன் சொல்லுவானுங்க அவர் நண்பர் தா அவரு சொல்லுவாரு சேட்டு எங்க கிட்ட பணம் இல்ல இது இல்ல உங்ககிட்ட மட்டு கல்லா கட்டுதே சேட்டு அப்படின் பாருங்க ஆனா என்னன்னு தெரியலங்க அப்படி என்ன நோ பக்கத்துல பேசுறன் தெரிலீங்க
அதா என்னன்னு தெரியலங்க ஆனா வந்து உங்ககிட்ட எப்படின்னா அவங்க பெருசாவு நீங்க வந்து டம்மியாவு இருக்க மாரிலா பேசிட்டு இருக்க மாரி தெரியு துங்க அட்வைஸ் பண்றத பாத்த பாத்து போயிட்டுவாங்க வெளியே போனாலுமே அதிகமா உங் உங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாமே சொல்லி ஷேர் பண்ணாதீங்க
இல்லைங்க சீக்கரட் சி சீக் பேரே பாத்தீங்கன்னா சீக்கிரட்டுங்க அது எப்படிங்க சொல்லுவாங்க
அததாங்க நா கேக்குறே ஏன்னா அவங்களோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து வெளிப்படைய சொல்லிட்டு இருக்காதீங்க ஏன்னா அவங்கல்லா எது எது சொல்லணுமோ அதான் வெளியே சொல்லிட்டு இருப்பாங்க சொல்றாங்க நெறைய பேரு எல்லாத்தையுமே ஓப்பனா ஒ சொல்லிருவாங்க அதுக்காக சொன்னேங்க
இல்ல இல்லங்க அப்படி எல்லா கிடையாதுங்க இப்பல்லா எல்லா மண முன்ன மாரி இல்லைங்க நாலு பேத்தக்கு நல்லது நடக்கும்னா நம்மளு நல்லது பண்ணலாம்னு போயிட்டு இருந்தோனுங்க இப்ப நம்மளுக்கு நல்லது நடந்தா போதும் தோணிட்டு இருக்குதுங்க இப்ப காலத்துக்கு ஏன்னா நல்லது பண்ணி கெட்டது பெ கெட்ட பேருவாங்க தே யாருக்கும் நல்லது பண்ணாம நம்மளோடே முடிச்சுக்கலாம்லங்க கெட்டது நடந்தால நம்மளோடயே முடிச்சுக்கலாம்லங்க
ஆமாங்க ஆமாங்க ஆமா ஆமா
எப்படி பாத்தீங்கன்னா நா யாருமே எதுவுமே கேக்குறது இல்லைங்க சொல்றது இல்லைங்க
சேரி சேரிங்க பரவாயில்லைங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிய போறது இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம தா வெளியே போகும்போது உங்களுக்கு சந்தோஷம்தான் இருக்குமா இல்ல நண்பர்களோல இருக்கும் போது இல்ல எப்படிங்க
மு மொதல்லாம் பாத்தீங்கன்னா ஃப இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா போறக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சுங்க இனிமேல் போறக்கு சந்தோஷம் என்னங்க இருக்குது
கண்டிப்பா சேரி விடுங்க எல்லா நேரமும் சந்தோஷமாவே இருந்து இருந்தா அது என்னங்க வாழ்க்கை இன்போம் துன்போ எல்லாம் சேர்ந்து வர்றதாங்க வாழ்க்கை
ஆமாங்க
செரி செரிங்க
இப்டிதாங்க நான் வந்து எதுவுமே பண்ணச்சன் நான் உண்டு வீடு உண்டு டிவி உண்டுன்னு போயிருதுங்க டிவிலயே பாத்தீங்கன்னா புது புது படமா போட்டு பாப்புனங்கன்னா பெரிய டிவி இருக்குங்க ஃபார்ட்டி த்ரீ இன்ச்ல அதுல படத்த போட்டு அப்டியே நல்லபடியா பாத்து
செரி செரி பரவால பரவாயில்லீங்க வேற என்ன சொல்றதுங்க ப நம்ம சந்தோஷதான் நம்ம கையில தாங்க இருக்குது அடுத்தவ என்ன சொன்னா என்ன என்ன நெனைச்சா என்ன நமக்கு என்னங்க
ஆமா ஆமாங்க
அந்த மாதி போயடுறங்க நம்ம வாழ்க்கைய நம்ம நம்ம கையில எடுத்துட்டு போயிட்டே இருக்கணுங்க அடுத்தவனுக்காக பாக்கறத விட நம்ம வாழ்க்க நம்ம முன்னேற்றுக்காக நம்ம பாட ஒட்டு போயிட்டே இருக்கணுங்க
ஆமாங்க யாருமே எதுவுமே இப்ப நம்ம ஒரு நல்லது நை இப்ப நா ஒண்ணு ஏதாச்சு பண்ணன் ங்க உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன்னு வைங்க அது நல்ல விதத்திலய முடியலா கெட்ட விதத்திலய முடி யலாம் நல்ல விதத்தில நடந்தா என்ன நல்ல விதமா பேசுகீங்க கெட்ட விதத்த கெட்ட நடக்கும் அதே எது க்கு நா உங்ககிட்ட சொல்லிட்டு எனக்குள்ளே நா வச்சு நானே அதங்கட்டி நா வந்து வெளியே யாருக்கிட் டமே இப்ப பாத்தீங்கன்னா எதுவுமே ஷேர் பண்றது இல்லீங்க எந்த தொழிலா இருந்தாலு எந்த பிசினஸா இருந்தாலு எதுவுமே வெளியே சொல்றது இல்லைங்க நம்மளுக்குள்ள நம்மளே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டே யா ஏ என்னோட கைய வச்சு என்னோட முதுகே தட்டி குடுத்துட்டு கிளம்பிட்டே இருப்பனுங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க இந்த மாரியே எல்லாரு யோச்சாங்கனா அவங்களு க அவ்ங்கள மா ரி ஒரு பெரிய முன்னேற்றத்துல வந்து சந்திப்பாங்க
ஆமா ஆமாங்க
இப்ப பாத்தீங்னா எந்த மாதிரி தொழிலுக்குலா போயிட்ருக்கீங்க
நா தொழிலுக்கு இதுக்கு முன்னாடி போயிட்ருந்தேனுங்க இப்ப பாத்தீங்கனா வீட்லதாங்க இருக்குறே எதாச்சு இன்னு வருங்காலத்துல எதாச்சு நல்ல வேல எதாச்சு வந்துச்சுனா ட்ரை பண்ணி பாக்லானுங்க
சேரி சேரிங்க நீங்க எப்டிங்க வேல தேடிட்ருக் கீங்களா இல்ல வேலைல இருக்கவ்ங்க யாருகிட்டயாது சொல்லி வச்சுட்ருக்கீங்களா எந்த மாரி வேல தேடிக்கிட்ருக்கீங்க
இல்லைங்க அண்ண பாத்தீங்கனா இது ஹெச் ஆரா தா ஒர்க் பண்ணிட்டுக்காரு ஒரு கம்பெனில அவருகிட்ட கேட்ருக்கணுங்க பக்கத்துல சர்க்கிள்ல நல்ல வேல எல்லா வேலையு இல்லைங்க நல்ல வேலையா வந்ச்சுனா சொல்றன்னாருங்க
சேரி சேரிங்க பரவால்ல பரவால்லைங்க எப்டியு ஒங்க அண்ண ஹெச் ச்சாரா இருக்காங்கிறீங்க நீங்க அப்றோ எப்டி நீங்களு அண்ணன்னு ஒரே படிப்புதா எடுத்து படிச்சீங்களா இல்ல வேற வேற படிச்
இல்லைங்க அண்ண பாத்தீங்ன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு நா டிப்ளமோ மட்டு தா பண்ணிருக்கே ஏனா எனக்கு படிப்பு அவ்ளோக்கு வரா ஏன்டு டிப்ளமோலே பாத்தீங்ன்னா ஒரு அரியர் இருந்ச்சு அதையு கிளியர் பண்ணி
ம்
மேற்கொண்டு படிக்க என்னால முடியாதுங்க எ பண வசதிலா இருக்குதுங்க இருந்தாலு என்னால படிக்க முடியாதுங்க அதகாட்டி விட்டுட்டேங்க
சேரி சேரிங்க விடுங்க பாத்துக்கலா படிச்சவ்ங்க மட்டுந்தா பணக்காராக முடியுன்ட்லா இல்லைங்க படிக்க இப்ப எனக்கு தெரிஞ்சு படிக்காதவ தாங்க அதிகமா பண சம்பாரிச்சுட்ருக்காங்க நல்லா யோச்சு பாருங்க
ஆமாங்க எங்க அண்ணனே பாருங்க இப்ப படிச்சிருக்காரு எதுக்கோ வந்து ஏ இத முடிச்சிருக்கரோ ஆனா இப்பதா நாப்பத்தஞ்சாயிரம்னு வாங்கிட்ருக்காருங்க
பாருங்க இதுவே நீங்க படிக்காம தொழில் பண்லைனா சொந்த தொழில் பண்றீனா அ நாப்பத்தஞ்சாயிரத்தயு நீங்க நெனச்சிருந்தா ஒரு நாள் கூட எடுக்கலா ரெண்டு நாள்ல கூட எடுக்கலா அது நம்ம திறமை பொறுத்ததுங்க உண்மதா உண்மதாங்க
அ நெனைச்சு பாருங்க ஒருத்தனோட உழைப்பெடுத்து பத்து மண் நேர உழைப்பு எடுத்து அவனுக்கு எவ்ளோ சம்பாரிக்கிறானுங்க பாருங்க அதுல நம்பளுக்கு ஒரு நாள் சேல்ரி தாங்க குடுக்குறானுங்க ஒரு நாள் நம்ம வந்து நம்ம லாப குடுக்குறோமா அந்த ஒரு நாள் லாபத்த நம்மளுக்கு சேல்ரி குடுக்குறானுங்க
அத தாங்க இப்ப நீங்க வந்து பாத்தீங்கனா ஆ ஒரு நாள் சேல்ரி மட்டுந்தா கொடுக்குறானு எதுக்கு சொல்றீங்க எப்டி சொல்றீங்க
ஏனா நா பண்ற ப்ராடெக்ட்டு பாத்தீங்னா ஒன்னு பாத்தீங்னா நா
சொல்லுங்க சொல்லுங்க
நா பண்ற ப்ராடெக்ட்டு பாத்தீங்னா அசம்பிளாவே பண்ணிட்ருக்கு நாப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறுவா வருதுங்க
ஒரு ப்ராடெக்டுங்ளா
ஆ எனக்கு சேல்ரி குடுக்குறது இருவத்தஞ்சாயிரந்தா குடுக்குறானுங்க
அதா பாருங்க அவனுங்க
ஒரு நாளைக்கு பண்றதுங்க ஒரு நாளைக்கு ம் ஒரு நாளைக்கு பண்றது அப்ப மாச ஃபுல்லா பண்ணா அவ்ங்களுக்கு எவ்ளோ லாபமங் கெடைக்குது எனக்கு ஒரு நாளைக்கு பண்றதுலே பாதிதா குடுக்குறானுங்க
அதத்தாங்க நா சொல்றே மொதலாளிகள் வந்து பாத்தீங்கனா தொழிலாளிகளோட உழைப்பே எப்டியெல்லா சுரண்ட்லா எப்டியெல்லா எடுத்து நம்ம பெரியாளா வந்து யோசிக்கனு தவர தொழிலாளிகளோட சம்பள உயர்வா இருக்கட்டு தொழிலாளியோட நலனு யாரையுமே எதைமே பா பாக்கற்தில்லைங்க அவ அவ சம்பாரிக்கிறத மட்டுந்தா பாத்துட்ருக்காங்க
ஆமாங்க
அதா அதனால தாங்க இப்ப எல்லா தொழிலாளிகள் எல்லாமே இன்னுமே கீழேயே இருக்காங்க முதலாளிகள் மேல மேல வந்துட்டே இருக்காங்க
ஆமாங்க வேல செய்றக்கு ஆள் இருந்தாங்கன்னு வைங்க வேல குடுக்கறக்கு ஆள் இருப்பானு இல்லங்க ம் ம் அதுதா சொந்தமா தொழில் பண்ணலாங்க
ஆமாங்க கண்டிப்பா பண்ணிட்லாங்க அனுவங்க அவங்கங்க தலையெழுத்து என்ன எழுதிருக்கோ அதது கண்டிப்பா நடக்குங்க பாக்கலாங்க நம்போ முடிஞ்சளவுக்கு நம்ம முயற்சி பண்லாங்க அதுக்கப்புறம் ஆண்டவன் விட்ட வழிங்க
நன்றி வணக்கம் மீண்டும் அழைப்புல சந்திக்கலாங்க நன்றி வணக்கம் ஒரு சிறிய இடைவேளை
கண்டிப்பாங் கண்டிப்பாங்க ஓகேங்க